அ வணக் எப்டி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க ப்ரோ நா நல்லா இருக்க ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கே ப்ரோ அப்புறம் என்ன சாப்ட்டீங்களா
சூப்பர் ப்ரோ எதோ ஆல்பம்லாம் ரெடி பண்றேனு சொல்லிருக்கீங்க போல ஏதோ ஸ்கூல் ஆல்பம்லாம் மெமரிஸ்
ஆமா ப்ரோ ஸ்கூல் ஆல் பம்லாம் அது ஒரு மெமரிஸ் தா ப்ரோ ஏனா ஸ்கூல் முடிச்சு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பக்க ஆயிடுச்சு ஃபுல்லா கம்ப்ளிட்
ஓகே
அப்போ இருந்த அந்த அனுபவம் பாத்தீங்கனா ரொம்ப மெமரிப் மெமரியா இருந்தது
ஓகே ஓகே சோ அது வந்து நீங் க ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணலாமே அப்டின்ட்டு ஒரு ஐடியால இருக்கீங்க
ஆமா ப்ரோ அத ஆல்பம் மாறி ஒன்னு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கு
சூப்பர் ப்ரோ எப்டி உங்க ஸ்கூல் லைஃப் எப்டி போச்சு எப்டி உங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லா எப்டி எப்டி இருந்தது
ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கனா சின்ன வயசுலருந்து ஸ்கூல் போகணும்னாலே ஒரு இதா இருக்கும் ஆனா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் தா அதோட அருமைலா தெரியுது
கண்டிப்பா
ஸ்கூல்லயே இருந்துருக்கலா அப்ப சின்ன பையனாவே இருந்துருக்கலா ஸ்கூல்லயே இருந்துருக்கலா அப்டிலா தோணுது
ஓகே ஓகே சோ நீங்க என்ன மிஸ் பண்றீங்க ஸ்கூல்ல
ஸ்கூல்ல பாத்தீங்கனா அந்த வயசு தா ப்ரோ அந்த வயசு பசங்களோட இருந்தது வெளாண்டது ஸ்போர்ட்ஸ் டைமில அந்த மாரி வெளாண்டுட்டு வந்துட்டுஇருந்தது அந்த மாரி தா ப்ரோ மெமரிஸ்தா அதிகமாக இருக்கு
சூப்பர் சூப்பர் ஃப்ரோ சோ ஸ்கூல்ல உங்களுக்கு என்ன ஃபேவரேட் சப்ஜெக்ட் ஃப்ரோ
பேவரட்னா நம்ளுக்கு பீட்டிபிரிடு தான் ஃப்ரோ‌ ஸ்போர்ட்ஸ் தான் ஃப்ரோ
ஃப்ரோ நீங்க என்ன ஸ்போர்ட்ஸ்லல்லாம் வின் பண்ணிருக்கீங்களா டிஸ்டிக் லெவல் அந்த மாறி போயிருக்கீங்களா
ஆஹ் ஃப்ரோ வெளாண்ருக்கேன் ஃப்ரோ ஃபுட்பால் வாலிபால் இது ரெண்டுமே விளான்ருக்கேன் கிரிக்கெட் நம்ம ஸ்கூ ல வந்து அலோட் கெடையாது
ஓகே ஓகே
அதனால நம்ம ஃபுட்பால் வாலிபால் இது ரெண்டுலயுமே வந்து வெளாண்ருக்கே ஃப்ரோ ஜெயிச்சிருக்கோம் அது ஒரு மெமரிஸ் நல்லா இருக்கும் அங்க இங்கேருந்து கூட்டிட்டு போயிட்வாங்க எங்களெல்லாம் வெளிய டிஸ்டிக் கூட்டிட்டு போய்டுவாங்க ஆனா போயிட்டு வர்ரதுக்கே டூடேஸ் ஆகிடும் நாம்ம அந்த கேப்ல லீவ் போட்டு அங்க ஓடிருவோம்
ம்
அங்கே போயி்ட்டு அங்கேயே டூடேஸ் ஆகிடும்‌ ஃப்ரோ நா அங்க போயி்ட்டு கேம்லாம் முடிச்சுட்டு விண்ப விண்பண்ணலனா அதுக்கு வேற பீட்டி சார் ரொம்ப திட்டுவாரு
அந்த மாறிலாம் திட்டு வாங்கி அடி வாங்கியிருக்கு எப்ப ஸ்கூல்ல இருந்து நாம்ம கட்டடிச்சு அங்க போலாம் அப்டின்ற மாறி இருக்கும்ஃப்ரோ ஆனா இருந்தாலுமே ஸ்கூல் முடிச்ச முடிச்சதுக்கு அப்பறம் தான்‌ தெரியுது ச்சே அப்டியே இருக்கலாம் நீ வெளாண்ட்டுட்டு ஜாலியா இருந்துருக்கலாம் தொழும்போ
கரெக்டா சொன்னீங்க ப்ரோ
ஆமா ப்ரோ
எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோ‌ ஸ்கூல்ல எனக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அ வாரத்துல இந்த திங்கள்கெழமனாலே ரொம்ப கொடுமையா இருக்கும் ப்ரோ அது ஏ வருது எனக்கு புடிக்காதனாலே அதுதா ப்ரோ
ஆமா ப்ரோ ஏன்னா வேல வெள்ளி கெழம வந்தாதா ரொம்ப ஹாப்பியா இருக்கூ ஏன்னா சனி நாயறு லீ்வு விடுவாங்கன்னு ஆனா மண்டே வந்ட்டா மண்டே டு வென்ஸ்டே வரல மூஞ்சு ஃபுள்ளு உர்ருன்னு இருக்கூ அப்டியே ஏன்டா போறோ அப்டின்னு
ஆனா அந்த வெட்னஸ் டே வந்துட்டா கொஞ்ச ஹாப்பி ஆயிடும் ப்ரோ ரெண்டு நாள் தான்டா ஸ்கூலு அப்டின்ற மாரி இருக்கூ
ஒரு நாள் தா இருக்கு இனி ஒரு நாள் தா இருக்கு அப்டின் சொல்ட்டு அத கம்ப்ளீட் பண்றதலா கொஞ்சோ ஜாலியா இருக்கூ
சேம் ப்ரோ சேம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நா அந்த திங்ககெழமனாலே மோஸ்லி நா ஸ்கூல் லீவ் போட்ருவ ப்ரோ‌ எங்க வீட்ல திட் ட்டுவாங்க டேய் என்னடா நீ திங்ககெழம ஆனாலே ஸ் கூல் போக மாட்டேங்கிற ஸ்கூல் பஸ் வரும் ப்ரோ எங்களுக்கு எயிட் ஆப் எயிட் டென்னுக்கெல்லாம் பஸ் வரு எட்டு பத்துக்கெல்லா நாங்க வந்துட்டு அத எப்டியாவ்து மிஸ் பண்ணனுமேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் லேட்டா கெளம்புவே ப்ரோ
ம்
ஆனா என்னா பண்ணுவாங்க எங்க வீட்ல எங்க அம்மா வந்துட்டு பைக்ல எங்க அப்பா கூட எங்க அப்பாட்ட சொ சொல்லி பைக்ல ட்ராப் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க ஏன்னா தெரிஞ்சவுங்க யாராவ்து இருந்தாங்கன்னா அவுங்க பைக்ல அனுச்சு விடுவாங்க ஸ்கூலுக்கு சோ எவ் என்ன பண்ணாலு அது வந்து நம்மள ஸ்கூலுக்கு அணுஞ்சு விட்டுறாங்களேன் சொல்லிட்டு அழது அடுத்த நாள் இருந்து அடுத்த வீக்லே இருந்து ஆ வயிறு வலி ஃபீவரு அப்டின் சொல்லி பொய் சொல்லி லீவு போட்றது
அ ப்ப ஸ்கூல் லைஃப் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இப்ப க்ளாஸ் போறோல ப்ரோ
அ
இப்போ ஓமர்கு அந்த மார்லா நம்ளுக்கு வந்து அசைன்மெண்ட் நறைய குடுத்துருப்பாங்க
ம் ஆமா ப்ரோ
அதெல்லா நீங்க வந்து ரைட் பண்ணாமையோ இல்ல எதாச்சு ஒரு எதும் க்ளோஸ் பண்ணாம நீங்க போயிருப்பீங்களா போய்ட்டு அந்தனாள வந்து எப்டி நீங்க சமாளிப்பீங்க ப்ரோ
ப்ரோ அது வந்துட்டு ப்ரோ நா அந்த மாரி டைம்ல வந்து நா மோஸ்ட்லி ஹோம் ஒர்க் பன்னிருவே ப்ரோ ஆ ஹோம் ஒர்க் பண்ணல அப்டின்னனா ஸ்கூல் போவே மாட்டே அடுத்த நாளு இன்னொன்னு என்ன பண்ணுவேனா அ அடுத்த நாள் ஸ்கூல் போ மாட்டே ப்ரோ ஹோம் ஒர்க் பண்ல முக்கியமா த்த மேக் ஹோம் ஒர்க் குடுத்துட்டு பண்ல அப்டினாலே நா ஸ்கூல் போ மாட்டே அதா இன்னொன்னு என்னா பண்ணுவேன்னா அந்த டைம்ல எதாவ்து ஒரு காரணொ சொல்லிட்டு என்னா எனக்கு ஸ்டொமக் பெயினு ஃபீவரு மேம் நேத்து நா இந்த மாரி ஊருக்கு போயிட்டே அப்டிங்கிறத சொல்லுவே அப்டி இல்லன்னா அத வான் பண்ணுவாங்க எங்கள ஸ்கூல்ல இல்லன்னா உன்னோட பேரன்ஸ்ச கூட்டுட்டு வா வந்தா தா நா ஒன்ன க்ளாஸ்ல அலோ பண்ணுவே அப்டிலா என்ன சொல்லிருக்காங்க ப்ரோ
ம்
சோ அது மாரி நடந்திருக்கு ப்ரோ எனக் உங்களுக்கு ஆமா ப்ரோ இதுல என்ன ஹைலைட்னா அ ஹோம் ஒர்க் எல்லா குடுத்து டெஸ்ட் டெஸ்ட்லா குடுப்பாங்கல்ல ப்ரோ உங்களுக்கு டெஸ்ட் நோட்ல டெஸ்ட்டு அசைமெண்ட் நோட்ல அ அ இது அதை வந்து நாங்க லாஸ்ல்ல எடுத்து வெப்போம்ப்ரோ ஏ என்ன என்னோட நோட்ட லாஸ்டா தா திருத்தணுன்னு சொல்லி நோட்ட மாத்தி
நானு பண்ணிர்க்க நானு பண்ணிர்க்கம் ப்ரோ அந்த மாரி என்னா அப்ப வந்து விக்கு விக்கு வந்து எல்லாமே டேபிள் மேல வக்க சொன்னாங்கன்னா நா பஸ்ட்ஓடி போ வச்சிருவே என்னா அது நா ஃபர்ஸ்ட்டா வச்சோமா நம்மளுக் மேல தான எல்லாருமே வெப்பாங்க அதுனால நம்ம பஸ்ட்ட கொண்டுபோய் வச்சுட்டோம்ன்னா அஎல்லாமே அதுக்கு மேலே வெச்சுருவாங்க நம்மல்து பாத்தீங்ன்னா லாஸ்டா வந்துரு அம்ப பஸ்டா வக்கிறோ லாஸ்டா வந்துரு அதுக்குமேல நெறைய பேரு வெச்சுருவாங்க
ஆமாம் ப்ரோ
அ அந்த மார்லா பண்ணிருக்கே ப்ரோ
ச அப்ற வந்து புரோ நா இன்னொன்னு பண்ணியிருக்கே எங்க வந்து நல்லா ஞாபம் இருக்கு ஜாக்ரஃபி ஆ ஹிஸ்ட்ரி சப்ஜெட்ல ப்ரோ அ எங்க அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்ஷின் ஒரு டென் மார்க் கொஸ்ஷின் எங்க மிஸ் குடுத்துருவாங்க நாங்க எதனா இந்த இந்த ரெண்டு இத நாங்க எல்லாருக்கும் படிச்சுட்டு வந்தரனும் இது பப்லிக் கொஸ்டின்னு அப்டின்னு சொல்லிடுவாங்க நாங்க என்ன பண்ணுவோன்னா அந்த கொஸ்ஷின்ன அப்டின்னு எழுதிருவோ அந்த எழ்திட்டு வீட்லே எழுதிர்வோம் ப்ரோ நோட்ல எப்டி நம டெஸ் பேப்பர் எழுதுவோமொ அதே மாரி எழுதிட்டு கிளாஸ் ரூம்ல வந்துட்டு அத அப்புடியே எழுதுற மாரி ஆக்டிங் குடுத்துட்டு அந்த பேப்பர எடுத்து சப்மிட் பண்ணிடுவ
ப்ரோ சூப்பர் ப்ரோ அதே சேம் தாம்ப்ரோ நானு பண்ணிருக்கே ப்ரோ அந்த மாரி
வேற லெவல்ப்ரோ
ஒரு ஒயிட்ஷீட்ல அப்டே எழுதிடுவோ அத நாங்க என்ன பண்ணுவோன்னா அத ஒரு நம்ம எ ரைட் பண்றதுக்கடில எதோ பேடோ இல்ல நோட்டோ எதோ வச்சு எழுதுவோல்ல
ம் ஆம்மா
அப்ப அதுல வந்து சென்ட்றரா பாத்தா அந்த பேப்பர வச்சுடுவோ வச்சுட்டு நெஸ்ட் நாள் எழுதுறப்ப வெறு பேப்பர்ல தெரிஞ்சவர்லு எழுதுவோ அப்டே
ஓக்கே
அப்றம் நம்ம படிச்சத ஓரளவுக்கு பாத்தா தெரிஞ்சவர்ளு கொஞ்சொ கம்ப்ளிட் பண்ணிட்டு குடுக்கறப்ப இந்த பேப்பர நாங்க குடுத்துருவோ
சூப்பரு புரோ
அப்டிலாம் பண்ணிருக்குது ப்ரோ ஆன்னா அதெல்லா நெனச்சாலே இப்ப தா ஒரு சிரிப்பா இருக்கு
கண்டிப்பா ப்ரோ சோ வேற எதாவ்து நீங்க இந்த சப்ஜெட்ல நா வந்துட்டு அ ஹை மார்க்ஸ் எடுத்து அ அ எங்க ப்ரெய்ஸ் குடுத்துருக்காங்க கிளாஸ்ல ஆ கிளாப் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எதாவ்து உண்டா
இல்ல ப்ரோ நாம்மள்ளா அவரேஜ் தா ப்ரோ அந்தளவுக்கு எதூ கிளாப்ஸ்லா வாங்கன்துல்ல ஸ்போ்ட்ஸ்ல்ல வேன்ணா கிளாப்ஸ் வாங்கிருப்போ ப்ரோ அனா ஸ்டெடிஸ்ல வாங்குனதுல்ல ப்ரோ
சூப்பரு ப்ரோ செரி சின்ன வய்ஸ்ல உங்களுக்கு என்ன எய்ம் இருந்துது நா இப் படிச்சுட்டு இப்படிதா ஆக போறே அப்டின்ட்டு
ஒரு பேங்க்கு வேல இந்த மாரி ட்ரை பண்ணலான்னு இருந்தது ப்ரோ
சூப்பரு ப்ரோ ட்ரை பண்ணலால்ல
ட்ரைபண்லா ப்ரோ
அ
ஆனா அதுக்கப்றோ அப்டே எல்லாமே ட்ராப் ஆய்ட்ச்சு ப்ரோ
அ ஸ்டடிஸ்ஓட ரூட் மாறிட்ச்சு வேற டிபார்ட்
ம் அதே அதேதா ப்ரோ ஃபேமிலி ப்ராப்ளோ அப்டி இப்டின் சொல்லிட்டு அப்டியே மொத்தமா ஸ்டடீஸே மோத்தமா டோட்டலா மாரிச்சு ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ அதா ப்ரோ எனக்கோ அதே மாரிதா லைஃப்பு ப்ரோ நம்ம ஒன்னு நெனச்சா தெய்வோ ஒன்னு நெனை க்கு சொல்லுவாங்களே அது மாரி தா ப்ரோ எனக்கோ
நம்ம ஒன்னு ஒரு ட்ரக்ல ஓடுவோ ஆனா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டா தா இருக்கோ அது ஏன்னா ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம இப்டி இருப்போ அப்டி இருப்போனு நெனச்சிட்டு தா இருப்போ படிச்சு முடிச்சுட்டு அது பண்லா இது பண்லா இது நறையா வாங்கணு அது வாங்கணு அப்டின்னு சொல்லி நெனச்சிட்டுந்துருப்போ
ம்
ஆனா அது டோட்டலா வளர வளர நம்ம காலத்தின் சூழ்நிலை மார்ற மாரி எல்லாமே மாறிட்டே இருக்கு ப்ரோ நாம எப்டி வளந்துட்டு வரோமோ அந்த மாரி மத்த பிரச்சனையு வளந்துட்டு தா வருது கூடயே
சரியா சொன்னீங்க ப்ரோ கஷ்டோ ப்ரோ எல்லா நம்ம லைஃப்ல வந்து ஆனா இல்ல ப்ரோ நா பாத்து கே சோ நம்முள் அ ஆவ்ரேஜ் ஸ்டூடெண்ட விட ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்லா பாத்தீங்கன்னா அவங்க அவங்க எப்டி லைஃப்ல சக்சஸ் பண்ணாங்கன்னு என்கு சத்தியமா தெரில நா பாத்ததுல புவர் ஸ்டூடெண்ட்ஸ்லா இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்காங்க ப்ரோ
கண்டிப்பா ப்ரோ ஆமா ப்ரோ
எப்டி கிளியர் பண்ணாங்க அது எனக்கு தெரில ஆனா வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல நல்லா படிக்கிறவ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டாக்டர் ஆயிடுவா அ ஒரு ஐ ஏ எஸ் ஆயிடுவான்னு அப்டின்னு கணக்கு பண்ண முடியாது ப்ரோ
அ அது வேணா ப்ரோ லாஸ் பெஞ்ச்ல உக்காந்தவங்கூட இப்ப டாப்ல இருக்கா ப்ரோ இப்ப இருக்க இதுல அவ வந்து லாஸ் லாஸ்ட் பெஞ்ச்ல தா உக்கான்ருப்பா படிக்க மாட்டா ஆனா அவ பாத்தின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல ஒரு எடத்துல இருப்பா ஆனா பாத்திங்கன்னா நல்லா கிளாஸ்ல ரேங்க் வாங்குரவ பாத்தீங்கன்னா இப்ப வேற ஏதோ வேல செஞ்சு ட்டுருக்கா ப்ரோ நா இ நா பாத்த வருலுமே இதுனால வருலு எ கிளாஸ்மேட்ல பாத்தீங்கன்னா எல்லா பசங்களு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பெஞ்ச்ல இப்ப வந்து ரேங்க் பாஸ் எடுக்குற பசங்க பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா வேலைக்கு போயிட்டு இருக்கானுங்க இதே லாஸ்ட் பெஞ்சுல உக்காண்ட்டு இருக்கவ பாத்தீங்கன்னா அவ ஏதோ ஒர்க்ல இருக்கா ஏதோ கவர்மெண்ட் ஜாப்ல அந்த மாரி ஒர்க்ல இருக்கா போலீஸா இருகா ஒருத்த
சூப்பர் ப்ரோ
அந்த மாரி இல்லா இருக்கு ப்ரோ நா பாத்த வரலு எ லைஃப்ல நா பாத்தத சொல்றே
நச்சியமா ப்ரோ நானு அதா சொல்றே ப்ரோ எ ஃப்ரெண்ட்ஸலா வந்து ரொம்ப எப்டி சொல்றது அந்த பையன வந்துட்டு நா பாத்ததுல அவ ரொம்ப புவர் ஸ்டூடண்ட் பேக்ல தா உக்காந்துருப்பா லாஸ்ட்டு பெஞ்சு ஆ எழுந்து படிக்க சொன்னா கூட படிக்க மாட்டா இப்டி இருந்த ஒரு பைய இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஆ கவுவர்மெண்ட் ஆஃபீசரா ஒரு நல்ல பொசிஷன்ல இரு க்கான் சொல்லுனுனா என்னால நம்ப முடியில ஏன்னா இவ நாடா அப்டின்ற மாதிரி தோணுது சோ யாழ வந்து ஆள வெச்சு எட போடக்க கூடாதுன் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏனா நீ டீச்சரே சொல்லுவாங்க ஃப்ரோ கிளாஸ்ல இவெல்லா வந்து லைஃப்ல முன்னாடி வருவா நல்லா படிக்கிற பைய அப்டின்னுவாங்க தோ இதெல்லா இன்னொன்னு சொல்லுவாங்க இதெல்லா தேரவே தேராது படிக்குதா எதுக்கு ஸ்கூலுக்கு வருது தெரியாது அப்டின்னு சொல்லி திட்டுவாங்க
அதா ஃப்ரோ இப்ப வந்து பாத்திங்கன்னா ஒரு நல்ல எடத்துல இருக்காங்க
கண்டிப்பா இது உண்ம ஃப்ரோ
அது அன்னைக்கி அன்னைக்கு அது அவுமான போட்டதா என்னவோன் தெர்ல அனா அந்த மாரி பசங்க பேர் வாங்குனவனுங்க இன்னிக்கி நல்லார்கானுங்க எனக்கு தெரிஞ்சு
கண்டிப்பா இதேல தெர்ல ஃப்ரோ இது வந்து யூனிவர்சல் மேஜிக்கா இல்ல வந்து அவனுங்க வந்துட்டு இல்ல நா வந்து டவ்டா சொல்ல தப்பா சொல்ல‌ ஓல்டு ஸ்டூடெண்ட் டுலா வந்துட்டு வந்து பாத்தீங்னா அவுங்ளுக்கு ஒரு மனசுல ஒரு அ வெறி இருந்திருக்கா லைஃப்ல அச்சீவ் பண்ணணுன்ட்டு அப்டினு எனக்கு தெரியில
காட்டிக் மாட்டாங்க இருந்த அவமானத்த வந்து வாங்கிருப்பாங்க இருந்தாலுமே அவுங்களுக்குன் ஒரு காலோ வருல அப்போ அவுங்க அதுவந்து ஆர்ட் ஒர்க பண்ணுவாங்கல அந்த டைம்ல அவுங்க மேல தா இருப்பாங்க
கண்டிப்பா ஃப்ரோ எனக்கே கஷ்டமா இருக்கு ஃப்ரோ சரி என்னதா இருந்தாலு அவ எ ஃப்ரெண்டு எ ஃப்ரெண்ட அப்டி சொல்ல கூடாது அப்டின் எனக்கு தோணிருக்கு பட் ஆனா லைஃப்ல இப் ஒரு அசுர வளர்ச்சி வளர்ந்துட்டாங்ளா அப்டின்றது தோணுது ஃப்ரோ ஓகே ஃப்ரோ உங்க கிட்ட பேசின்து ரொம்ப சந்தோஷ ஃப்ரோ
ஓகே ஃப்ரோ ஓகே சரி ஓகே ஃப்ரோ ஓகே தேங்க் யூ ஃப்ரோ